எப்பிடி இருக் வணக்கம் கேக்குதா உங்களுக்கு
ஆ கேட்குது தோழி சொல்லுங்க தோழி
ம் எப்பிடி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கோ தோழி
ம் என்ன சமையல் இன்னைக்கி ஆ நானு நல்லமா இருக்கே
ஆ புள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆ போயிட்டாங்க இன் ஒருத்தவங்கள கூப்ட்டு வந்துட்டே அவங்க அத்த வீட்ல இருக்காங்க ஒருத்தங்க சின்னவங்க அ பெரியவங்க வந்து இன்னு ஸ் கூல்லருந்து வரல்ல ம் நா வந்து நால்ர மணிக்கிதா போய் கூப்ட்டு வர மாரி இருக்கு
சேரி சரிங்க தோழி ஆ இப்ப நாங்களா சாப்ட்டுட்டோ தோழி நீங்க சாப்ட்டீங்களா
இல்லல்ல சாப்புட்ணு தோழி இனி மேல்தா
அப்டிங்களா நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்டுங்க தோழி நாங்க இன்னைக்கி மோர் கெழம்பு வச்சு ஆ அந்த மீல் மேக்கர் செஞ்சுட்டோ தோழி மீல் மேக்கரு முட்டையு செஞ்சுகிட்டோ தோழி
அப்பிடியா செரி நீங்க எப்பிடி வெப்பீங்க இந்த மீல் மே கரு இது அப்படியே சாப்பிட்டா கொஞ்சோ ஒரு டேஸ் அட் அவ்ளோவா இருக்காதுல்ல அது
ஓஹோ இல்ல தோழி நா அந்த சுடுதண்ணில போட்டு அ மீல் மேக் கர்னா அந்த சோயாபீன் அதுதா அது தானே சொல்றீங்க நீங்க
ஆமாமா தெரியு தெரியு
ம் அதுல நா பெருசு வாங்க மாட்டே ஸ் தோழி ம்ம கொறைஞ்சளவு நா வந்து சின்னத் சின்ன சைஸ்ருக்கலா அதுவே தா வாங்கிக்குவே நானு அத ஃபஸ்ட்டு நல்லா சுடுதண்ணியில போட்டு கொஞ்சோ அப்டியே வெ வெந்த மாரி ஆயிருதுல உங்களுக்கு தா எறக்கி வெச்சிருவே அத அப்புற திருப்பி என்ன பண்ணுவே பச்சத்தண்ணியில போட்டு கொஞ்சோ அலசி நல்லா புழிஞ்சி இருக்க புழிஞ்சி வெச்சுருவே நானு அதுக்கப்புறோ இங்கட்டு வந்து நம்ப ஆ சிக்கன்க்குலா செய்ற மாரியே அ பட்ட சோம்பு எண்ணெய எண்ணெயை ஊத்தி பட்ட சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயோ தக்காளி பச்ச மெளகா இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறோ இந்தடவ சிக்கன் மசாலா கொஞ்சோ மல்லி தூளு மெளகாத்தூளு அப்புறோ கரம் மசாலா கொஞ்சோ போட்டு அதையு போட்டு எல்லா ஒன்னா வணக்கி கொஞ்சோ தண்ணிய ஊத்தி நல்லா கொதிக்க விட்டறுனு தோழி அந்த பச்ச வாசனோ போணுன்றதுக்காக அதுக்கப்புறோ அந்த புளிஞ்சு வச்சிருக்க அந்த ரம்ப மீல் மேக்கர தூக்கி அதுல போட்டு நல்லா ஒரு ரெண்டு சுத்தி கெளறி லைட்டா சிம்ல வச்சு எறக்கி வச்சுருனு தோழி அவ்ளோதா ஆ ரொம்ப
அப்பிடியா தோழி அப்பிடியா தோழி அது நல்லா டேஸ்டா அது உள்ள எறங்குமா
ஆ நல்லா இருக்கோ தோழி ஆஹஹா இல்ல தோழி நம்ம அதுக்குதா வந்து என்ன பண்ணிர்ணு அந்த மா பச்ச வாசன போயிருதுங்களா அதுக்கப்புற நம்ம அந்த மீல் மேக்கர போட்டு நல்லா ரெண்டு கெளறு கெளறி சிம்முலயே வெச்சிரணு நம்ம கொஞ்ச நேரோ அப்ப அதோட இதெல்லா ஆமா அந்த இதெல்லா அதுல எறங்கிக்கோ ம் அதனால் சப்புனு இருக்காத் நல்லாருக்கோ உங்களுக்கு எ சின்ன பைய அது கொஞ்ச விரும்பி சாப்பிடுவாப்ல தோழி அதனாலயே நா கொஞ்சோ எப்பவுமே வாரத்துல ஒரு ரெண்டு தடவ செஞ்சிருவே நானு
அப்படியா ஆனா ஒடம்புக்கு நல்லது அது ரொம்பவே ஆனா இ நா ரொம் மொதல்லலா எனக்கு கொஞ்சமா கூட புடிக்காது அது இப்போதா ஆமா ஆ இப்போதா நா எப்படி செய்றேனா ஆ இப்ப நா வந்து அது கட்லெட் மாதிரி செஞ்சி சாப்பட்றது அது ஃபுல் புரோட்டீன் சொல்லி ஒடம்புக்கு சாப்ட்டா நல்லதுன் சொல்லி நா ப்ரோ இது என்ன சொல்றது ஒரு கட்லெட் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுவே அதுவு நல்லாருக் கட்லெட்னா அவுங்களுக்கு ஆ என்ன பண்ணனு அதே வந்துட்டு தண்ணில போட்டு தேவையான அளவு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துட்டு சுடு தண்ணி வெச்சு அதுல போட்டு அல்லு நல்லா எடுத்துட்டு அத சுடுத்து கம்மி ஆயிட்ட அப்புறமா கொஞ்ச அலசி நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு மிக்சில போட்டு அரச்சிர்னு
ஓ சேர் சேரி ஆ செரிங்க தோழி
த ஆச்சினா அது உதிரி உதிரி ஆயிடு உங்குளுக்கு அதுக்கப்பறமா ஆம் நம்ம வெங்காயோ ஆ என்ன சொல்றது க ஒரு என்ன சொல்றது ஒரு கட்லட் நம்ம இறைச்சி கட்லெட் பண்ற மாதிரி ஆமா ஆம்மா அதே மாதிரி ம் அ பெ என்ன சொல்றது பொடிசா வெங்காயத்த நரிக்கிட்டு கொத்தமல்லி பச்ச மிளகா ஆ கொஞ்சம் ம் கொஞ்ச மெளகாத்தூளு அ கொத்தமல்லி அதிகமா தூவி அதுல அ கொஞ்ச கான்ஃப்ளார் மாவு ஆமா கொஞ்ச கான்ஃப்ளவர் மாவு கொஞ்ச அ கடல மாவு கொஞ் அதெல்லா சேத்து நல்லா என்ன சொல்றது ஒரு உருண்ட என்ன சொல்றது உருண்டமாறி பொரி ச்சி நல்ல அமக்கிட்டு அ இது த என்ன சொல்றது அ ஒரு தவா வெச்சு அதுல எண்ணெ போட்டு நல்லா ஆமா நல்லா ஸ்பீட்ல வெச்சு போட்டுட்டு அதுக்கப்பறமா ஸ்லோலே வெச்சு அ ப்படியே நம்ம என்ன சொல்றது மெதுவா நல்லா குக் ஆகணு அப்போதா ஒங்களுக்கு சாப்பிடறதுக்கு நல்லா க்ரிஸ் ப்பியாவு இருக்கு சுவையா இருக்கு இஞ்சி பூண்டு டேஸ்ட் எட்த்துக்கணு
எண்ணெ நெறைய குடிக்காது எண்ணெ தேவைப்படாதுங்ளா ரொம்ப தேவப்படுமா ம் அதனால எண்ணெ ரொம்ப இழுக்காது ஹலோ தோழி லைன்லதா இருக்கீங்க ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா